ஆ இப்பதா கேக்குது உங்குளுக்கு கேக்குதா ஆ நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்
என்னா மூவி வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
நீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாரு நல்லா இருக்
எல்லாரு நல்லா இருக்கோம்ப்பா சாப்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சு தோழி நீங்க சாப்
ஆ சாப்ட்டேம்ப்பா என்னா டிஃப்னா சாப்பாடா
காலையிலயே டிஃபன் சாப்பாடு ரெண்டுமே ரெடி ஆயிருச்சு தோழி மக வந்து பதினொன்னாம் வகுப்பு படிக்கிறாங்க
ஆ
ல வந்துட்டு ஏழு இருபதுக்கே ஸ்கூலுக்கு வந்து போயிறணு தோழி அதனால சேமியாவு தக்காளி சாதம் பொடலங்கா பொறியல் மதியத்துக்கு வந்து ரச சமும் வேற ஏதாவது காய் மட்டு செய்யணு தோழி
ஓக்கே ஓக்கே லைஃப்ல எப்பிடி போகுது
நல்லா இருக்கு தோழி நல்லா இருக்கு
ம் பாட்னர் சப்போட்லா எப்பிடி இருக்கு
நல்லா இருக்கு தோழி நா வந்து கணித ஆசிரியரா ஒரு பத்தாண்டு காலம் வேல பாத் து ஆ அதுக்கப்பறோ இப்போ வந்து வேலைக்கு போறது இல்லத் தோழி ஒரு சாய்பாபா கோயில் வெச்சுருக்கோ வீட் ட்லியே
ஆ ஆ
ஆ சமூக சேவையில வந்து அதிக கொஞ்சு நாட்டம் அதிகம் தோழி அனால அந்த துறையில வந் து கிடைக்கும் வேலைகள பாத்துட்டு மீதி நேரத்துல சமூக சேவை காரியங்கள் வந்து செய்வோம் தோழி
ஓகே ஓகேப்பா நான் வந்து ஹவுஸ் ஃவைப்தா நா டெய்லரிங் லேடிஸ் ஐட்டோ எல்லாமே தெப்பே அதனால என்னோட ஃலைப் இப்புடியே போகுது
ஓ செரிங்க தோழி எல்லாமே நீங்க தெப்பீங் ளா எம்ப்ராய்டரி எல்லாமே பண்ணுவீங்களா
ஆஹா அதெல்லா இல்லப்பா எம்ப்ராய்டரிங் ஓரலக்கு ஜிக்ஜாக்கு அதெல்லா கெடயாது ஸ்டிச்சிங் மட்டு உம் அதெல்லா வெளிலதா குடுத்து பண்ணிக்கணு
ஓ சரிங்க தோழி நீங்க ஓய்வு நேரத்துல ஃபுல்லாவே இந்த டெய்லரிங் துறையிலதா இருப்பீங்ளா
ஆமாம்பா ஓய்வு எங்க இருக்கு ஓய்வுன்றதே ஒண்ணு இல்லாம பொய்டுச்சு எனக்கு ஒரு ரென்ட்ர வயசுல ஒரு பையே இருக்கா
சரிங்க
அவன பாத்துக்றதுக்கே சரியா இருக்கு அவ பின்னாடி சுத்றதுக்கே ச செரியாருக்கு உணவு இடைவெளி கூட கெடைக்காதுன்ன பாத்துக்கோங்க நாலு அஞ்சு மணிக்கி அப்டிதா சாப்புடுவே
ஓ ஓ ரொம்ப துரு துருன்னு இருப்பாரோ
துருத் தோழி ஒரு ரெஸ்ட் ரூம் கூட போ முடியாது துன்னா பாத்துக்கோங்க பொய்டு வர்றதுக்காட்டியு எதாவது ஒரு வேல பண்ணி வெப்பா அதுக்கே நாங்க கீழ எதுமே அவருக் கேத்த மாரி வெக்றது கெடையாது எல்லாமே ஹைட்லதா இருக்கு ஆனா இப் ரெண்ட்ர வயசுன்றதுனால ஒரு ஃசேர்ர இழுத்து து போட் டே அது மேல ஏறி அந்த மாரி செயல்லா நெறையா செய்றாரு அவரு அதுனால எனக்கு எப்டி சொல்றது இப்டியே இ க்கு காலையில எழுந்துருச்சு எங்க வீட்டுக்காருக்கு சாப்பாடு ம் இந்த வர்ஷமே போட்டுர்லான்னு பாத்த ஹானஸ்
சரிங்க தோழி ஓ ப்ரீ கே ஜி நீ வந்து இப்போ அங்க இல்லையா தோழி
இருக்கு ஆனா மூணு வயசுக்கு மேலதான் சேப்பாங்ளா ஸ்கூல்ல கவர்மண்ட் ரூல்ஸாமே மூணு வயசுக்கு மேலதா போடணு அப்டின் டே
ஆமா தோழி ஆமா அதாவது குழந்தை கேர் அப்டிங்கிற மாரி இருந்துச்சுன்னா ஏத்துக்குவாங்க பள்ளிகள்ல அட்மிஷன் போட்னுன்னா இன்னொரு ஆறு மாதம் காலம் வந்து
அந்த குழந்தை பராமரிப்பு கூட பால்வடினா ஒரு ரெண்டரைமணி வரைக்கும் ஒரு ரெண்ர மணி வரைக்கும் ஆனா அதுவேஇதுவா இருந் இந்த பிளேஸ்கூல்ல அந்தமாரி இருந்தா ஒரு பன்னெண்ர ஒரு மணிவெறிக்குதா அதுக்கு பால்வடியே பரவால
நிச்சயமா நிச்சயமா
ஆ அப்படியா இருக்கு நான் செரி நெக்ஸ்ட்யியர் போட்டுலாம் அப்டின்னு சொல்டு வெயிட்பனனும் ஒரு ஒருவருஷம் கஷ் கஷ்டப்படணும்
ஓ சரிங்க தோலி சரிங்க பத் பரவால நீங்க குழந்தைகள பராமரிச்சுிட்டேதான் தையல் தொழிலும் பண்றீங்க
ஆமா நான்போடுவ எங்க தைக்க முடியுது அதுவே தைக்கமுடியமாட்து நான் போட்டா இவரு ஆஃப்பண்றது இப்படியேயிருக்கு அதுல உட்கார இன்ட்ரெஸ்ட்கூட சுத்தமா போயிடுச் சிஎனக்கு பஸ்ட்ல எனிடைம் அதுலயேதாயிருப்பனே நானு எந்த வேலயும் சாப்புட கூடமாட் அவ்ளோ இன்ரஸ்டா எந்தடிரெஸ் சார் இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி தச்சறதுல அவ்வுளோ இன்ட்ரெஸ்ட் இருப்ப இப்ப எனக்கு அந்த மிஷின பார்த்தாலே கடுப் புதா வருது அந்தமாரி ஆயிடுச்சு
சரிங்க தோழிஸ்
ம் ம்
நீங்க வேறயென்ன விரும்பி என்னமாரி உணவுகள் வந்து குழந்தைகளுக்கு தருவீங்க
ம் முக்கால்வாசி நான் வெஜிடேரியன் விட வெஜிடேரியன் தான் பா நெறையா கொடுப்பேன் கீற காய்கறி அவனுக்கு காய் இருந்தா போதும் அந்தமாரி ம் கீரசாதம் கீரசாதம்னா நல்லாவிரும்பி சாப்டுவாரு
ஓ
ஆ அந்தமாரி அதேமாரி நான்வெஜ் குடுத்தாலும் ஷிஃப் புட்டுதான் குடுப்பே கடல்வாழும் உயிரினங்கள் மத்தபடி இந்த சிக்கன் இதெல்லாம் கொடுக்கமாட்டேப்பா எங்குளுக்கு எங்க ஃபேமிலில நான்கயாருமே சிக்கன் சாப்டமாட்டோ
ஓ செரிங்க தோழி செரிங்க
சாப்டமாட்டாரு நானு சாப்டமாட்டேன் இவரும் சாப்டமாட்டாரு ஏதாவது ஃபங்க்ஷன்ல சாப்டாங்கன்னா அதுலகூட அதுலயிருக்கறது எல்லாத்தையுயேடுத்து ஓரோ வச் ட்டு வெறு ரைஸ் மட்டும் சாப்டுவாங்க அந்த ஃப்ரை ஏதாவது இரு ந்தா இவரு சாப்டுவாரு
செரிங்க தோழி
அந்த மாரிதாப்பா நீங்க எந்த மாதிரியான உணவுலாம் எடுத்துப்பீங்க
ஓ இங்க வந்து சைவ உணவு தான் தோழி வாரத்துக்கு ஏதாவது ஒரு நாள் மட்டும் அசைவ உணவு இரு கூ கோயில இருக்கறனால சைவ உணவுகள் தா பெரும்பாலும் இருக்
ம் வீட்லயே வச்சிருக்கீங்களா
தோழி வீட்லயே ஒர் பெரிய இல்ல தோழி பெரிய சிலை நம்ம உயரத்துக்கு இருப்பாங்க அதனால ஆமா தோழி வாரத்துக்கு ஒரு தடவ மட்டு ஒ காலைல வியாழக்கிழம காலைல வந் இருவது பேத்துக்கு அன்னதானம் நடைப் பெறு சமச்சுங்கப் பக்கத்துல இருக்கக்கூடிய முதியோர் இல்லத்துக்கு வந்து குடுத்துருவோ தோழி ப்ரே பண்ணிட்டு வச்சுட்டு அவங்க வந்து எடுத்துட்டுப் போய்க்குவாங்க
ஆ ஆ
நேத்து வந்து பூரி மசால் மற்றும் தக்காளி ஸ் சாத வந்து விநியோக செஞ்சோ தோழி வியாழகிழமை மட்டு கூடுதல் குடுக்கலா தோழி குடுக்கலா வேண்டுதல்கள் வந்து பண்ணி தருவோ நா வந்து அ உளவியல் துறையிலையு உ வேல பாக்குறே தோழி கவுன்சிலிங் சொல்லுவாங்கல்ல
ஆமா
ஆ மெடிக்கல் அது வந்து படிச்சிருக்கே நா விருப்பத்தின் பேர்ல அதனால பிரேயர்ஸ் பண்ணி தரது ஆ கவுன்சிலிங் குடுக்குறது அந்த மாதிரி செல்ப் வந் இந்த கோயில்கள்ள வந்து நடைபெறும் தோழி
சரி சரி ரொம்ப பெரிய கோவிலா
இல்ல இல்ல தோழி வீட்ல வந்து ஒரு பெரிய ஹால் ஒரு பத்து பதினைந்து பேர் உட்காரலான் வைங்ளே
ஆ ஆ ஆ
ஆ பதனாறுக்கு பதனாறா இருவதா எதோ அளவு சொல்லுவாங்ளே அந்த அந்த மாதிரி ஹால் தோலி
ம் வேற எங்கேயாவது எடோ பாத்து வெக்கிலால இன்னு ந றைய இதுவாகுல
எடோ வந்து பா த்தோ இவர் வந்து கனவுல வந்து இந்த வீட்ல தா வெக்கணுன் சொல்லி உத்தரவு இங்க தா வந்தது தோலி
அ அ அ அ செரி செரி
ட்டுந்தா வெச்சுருக்கோ வேற எடோ பாத்துதா வெக்குறதா இரு இருந்தது ஆனா எடங்கள்ல வெச் ச்சா பராமரிக்கிறதுக்கு எனக்கு வந்து நாங்க பராமரிக்கிற மாதிரி தா பாத் தோ அ வேற பக் கோ எடோ வாங்கணோ பட் அது தொலைவுல இருந்தனால ஆள் போட்டு பாக்குற மாதிரி இருந்த து அது வந்து எல்லா நாட்க ட்களு சரியா இருக் க்காது தோழி நம்ம அருகிலருக்கற மாரி இருக் காது ஆ நம்ம சாமி வெக்கிறோ அப்டினா நிச்சயமா வந்து வந்து அதுக்கு உண்டானது வந்து நம்ம செய்யணு இங்க நெறைய கா காகம் குருவி அணில் சாமி இருக்கறனால எல்லா உயி ரினங்களுமே வரு அவங்களுக்கு நம்ம வந்து அரிசி தானியம் அந்த மாதிரி எல்லா கணவர் வந்து குடு ப்பாங்க அது எல்லாத்த த்திமே நம்ம இன்னொருத்தருர்கிட்ட செய்ய சொல்லி சொல்ல முடியாததுல்ல தோழி அதனால நா ஆ ஆஹ் வந்து எங்க கூடயே வச்சு பாத்துக்குறோம்
உம் சேரி சேர் நல்லா வச்சிருக்காங்களா சாமி
உம்
இல்ல எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்டு நா அவர தேடும்போது எனக்கு ரொம்ப கஷ் டம் குடுத்தாரு
அது நிச்சியமா எல்லாத்துக்குமே அப்டிதா இருக்கு தோழி நாங்ளுமே பல அதாவது சாமி கூட வச் சிருக்கோங்கறனால நமக்கு கஷ்டமே இருக்காதுங்கறது அர்த்த கிடையாது கஸ்டத்த தாங்குற ஸக் தி குடுப்பாங்க நமக்கு கஷ்டோ வரது அப் டின்னா அதுக்கு சாமி தரது கெடையா து என்ன பொறுத்தளவு அது வந்து நம்முடைய கர்ம வினைனால வரக்கூடியது இன்பமானாலுத் துன்பமானாலு அது நம்மளுடைய பூர்வ ஜெ வினைன்னு சொல்லுவாங்க ஆன்மீக ரீதியா ஆனா கடவுளத் தொடர்ந்து நம்ம பின்பற்றனால நமக்கு வரக்கூடிய விளைவுகல்ல ஒரு பத்து அல்லது இருவது சதவீததா நம்ம அனுபவிக்கிற மாரி இருக்கு மீதி எழுவது எம்பது சதவீதம் வந் து கடவுள் வந்து பெருசா வரக்கூடிய ப்ரச்சனைகள சின்னதா மாத்தி அனுச்சிருவாரு
ஆஹ் அது ஃபர்ஸ்ட் நா கும்புடும்போது எனக்கு அப்டிதா சொன்னாங்க கஷ்ட குடுப்போ கஷ்டோ வ கொஞ்ச கஷ்டமாதா இருக்கு அப்டின் அப்பறோ ஒரு சுச்சுவேஷன்ல புரிஞ்சிச்சு கஷ்டோ குடுப்பாரு ஆனா கைவிட மாட்டாரு அப்டின்ற ஒரு சுச்சுவேஷன் புரிஞ்சிச்சு அதுக்கப்பற மேட்டுதா அந்த கும்புட ஆரம்பிச்சோ அதா வீக்லீ ஒன்ஸ் அந்த கோவிலுக்கு போறது அந்த மாரி உம் நீங்க சாப்ட்டு இப்ப மத்தியானத்துக்கு சமையல் ரெடி பண்ணணுமா
ஆஹ் சாதமும் கொஞ்சோ பொரியலு மட் டு இருக்கு தோழி ரசம் மட்டும் வச்சுக்கலா ஆனா பையன் வந்து ஆ குடுத்து விட்டுட்டோ சாதம் குடுத்து விட்டுட்டோ தக்காளி சாதம் அதுனால நா நானும் என்னுடைய கணவர் மட்டும்தானா ரசம் காய் மட்டு போது அப்டி சொல்லிட்டு அது நேத்து அன்னதானனால நேத்து முழு நாளு பயங்கரமான வேல ஆ அதனால அதுக்கு அடுத்த நாள் வந்து கொஞ்சோ சாதாரண உணவு தா இருக்கு
ஓகே தோழி உங்களோட பேசுனது மிக மகிழ்ச்சி தோழி ரொம்ப நன் றி தோழி ஃப்ரியா இருக்க டைம்லே கால் பண்ணுங்க ஆஹ் நன்றி தோழி